ஹலோ என்னடா பண்ற
ஒர்க்கா இருக்கேன் என்னாச்சு ரெண்டு நாளா கால் பண்ண எடுக்கவே இல்லை இன்னைக்கும் கூப்ட்ட ஏன் கால் எடுக்கவே இல்லை
இல்லடா கொஞ்சம் ஒடம் சரியில்ல கொஞ்சம் கால்ல பிரச்சன அதனால அது கால் கொஞ்சம் வீங்கிடுச்சுடாமா அந்த மொளங்காலு இந்த கீழ கெண்டக்கால்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வீங்கிடுச்சு
ஆ
அதனால ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேனா அதனாலதான் இப்பதான் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழஞ்சேன் பார்த்தா உன்னோட போன் கால் வந்திருந்தது அதனாலதான் சரி கூப்பிட்டு என்னன்னு கேக்கலான்ட்டு கூப்பிட்டேடா
நான் சும்மாதான் கூப்ட்டேன் ரெண்டு நாளா நீங்க போனே எடுக்கலையா அதான் என்ன சி என்னன்னு கேக்கலாம்னு கூப்பிட்டேன் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க
அங்க போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க டாக்டரு ஏதோ வெளியே கொஞ்சம் வேல இந்த மாரி அந்த ஆப்ரேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி உள்ள பேசன்ட்லாம் உள்ள இரு இருப்பாங்கள இன்னர் பேஷன்ட் எலாம் இருப்பாங்கல்ல
ஓ ஓபியா அது அப்பறம் தான் பா்த்த
ஆஹ் அவங்கல்லாம் போய் அந்த செக் க் பண்ணுவாங்கள டெய்லி போய் செக் பண்ணிட்டு வருவாங்கல ஆஹ் அது போய் பண்ணிட்டு வந்ட்டு அப்புற தான் வந்தாங்க
பிட்டல
இருக்காங்க அன்னைக்கு பாத்தா அந்த டாக்டர் லீவ் ஆட்டக்கு
ரொம்ப கூட்டமா இருந்
ஆ ஆமா நான் அதுவும் இல்லாம மூணு மணி நேரம் டிரராவல் பண்ணி போனனா அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போறதுக்கு
ஆமா நீங்க இப்ப ஊர்ல இருந்து இப்ப கெளம்பு போயிட்டு வரணும்ல்ல அது நால தான் இப்
பக்கம் பக்கமா இருந்தா பரவாயில்டா ரொம்ப தூரமா இருக்கதுனால போயிட்டு வர்றது லேட் அதனால காலயில நேரமேதான் கிளம்பி போனேன் அப்பறம் டா டாக்டரு வரக்கு பதினோரு மணி ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க
ஒண்ணுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி உடக்காந்து பார்த்தா வேணும் அவங்க ஏதோ டைம் வச்சிருப்பாங்கக்கா அந்த டைம் மூலியமா போனும்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த டைமுக்கு அவங்க போய் ஓப்பி பார்ப்பாங்க இந்த டைம் ரவுண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு இருக்கும்
ஆமா
அந்த டைம நீங்க கேட்டுவன்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த டைம் போயிக்கலாம்
அதான்டாநானு செரி தனியா ஏன் போவானே அப்படின்னு சொல்லிட்டு தனியா போக முடியாது அப்புடின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் போனேன் ஃப்ரெண்டு கூட தான் போனேன் அப்புறம் என்ன ஆயிடுச்சு அங்க அதாவது இப்ப நம்ம கிளம்பு போதே வந்து நாங்க முன்னாடியே வந்து போன் பண்ணி டோக்கன் போட்டா பிரச்சனை கிடயாதட்டக்கு
அப்படியெல்லாம் இப்பல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலேயுமே டோக்கன் போடுறது இல்லகா ஏன்னா எல்லாரும் சண்டைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அப்புடி போடுறதே இல்ல யாருமே
ஆனா வந்து அங்க டோக்கன் போடுற வசதி எல்லாம் இருக்கு காலையில போன் காலையில ஒரு எட்டு மணிக்கு கேட்ட போன் பண்ணி சொல்லணும்மாமா அப்படி சொன்னா வந்து டாக்டர் எத்தனை மணிக்கு வருவாங்க எப் இப்ப வருவாங்க அப்புடிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா
ஆஹ் அதுதான் டோக்கன் போட மாட் ட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாரி இத்தனை மணிக்கு வாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
டைம்ல டாக்டர் இருப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த டாக்டர் லீவு இல்ல இந்த டாக்டர் இருக்காங்க ஏன்ன இப்ப நம்ம ஒரு டாக்ர எதிர் பாத்து போவோம் இப்போ இந்த இருமல் டாக்டர் பாத்துருப்போமா நெக்ஸ்ட் டைமு நாம அதே டாக்ட இத பாக்கனும் தான் நினப்போம் அப்ப அந்த டாக்டரு தான் இதனு நம்மளுக்கு தெரியுணுல்ல
ஆமா அது நம்ம போன் பண்ணி அது வந்து இப்ப போய் பாத்ததுக்கு ரொம்ப முடியல காலெல்லாம் ஒரு மாரி ரொம்ப வீங்கிடுச்சு அப்புறம் போய் காட்டுனதுக்கு என்ன வேல பாக்குறீங்க என்ன பண்ணீங்க என்னாச்சு அப்டின்லாம் விசாரிச்சாங்க கேட்டுட்டு இந்த மாரிங்க நானு புனித் தேக்கிற வேலைக்கு போறமே கம்பெனிக்கு அங்க வந்து மிஷின் இந்த கால்ல அழுத்துறதுனால ஏற்கனவே காலல கொஞ்சம் இந்த என்ன சொல்து உள்ள வந்து இந்த ஏழு ம்பு மஜ்ஜை வந்து வலிச்சு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருத்துக்கு முன்னாடி போய் பாத்தே கால் முழங்கால் வலிக்குதுன்னு அப்பறான தான் அவங்கதான் இருந்துட்டு இந்த மாதிரி கால மடக்க கூடாது ரொம்ப நேரம் கால மடக்கி உக்காரக்க கூடாது ரொம்ப நேரம் உக்காந்துட்டே வேல செய்ய கூடாது ஆ கீழ உட்கார கூடாது அப்டின்னுலாம் சொன்னாங்க அதுக்கப்பறம் ரெண்டு வருஷம் அப்பறம் அந்த மாத்திரையலாம் குடுத்தாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்யுமே லைட்டா வழி இருந்து நான அந்த அளவுக்கு கண்டுக்கல அப்றோம் இப்போ ரெண்டு தல ரொம்ப வலி எடுத் இருக்கவும் போய் பாாத்ததுக்குதான் வந்துட்டு இது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனைையலா இல்ல சத்து கம்மியா இருக்கும் இப்பதிக்கு மாத்திர குடுத்து இந்த பிசியோதெரபி சொல்லுவாங்கள எக்சஸ் சைசு அது வந்து நீங்க பண்ணுங்க அப்புறோம் ஒரு ஆயிள் தரேன் அத டெய்லி அப்ளை பண்ணிட்டு படுங்க உங்களுக்கு கொஞ்சோம் நல்லா அதுலயே உங்களுக்கு ரெடி ஆயிடும் அது ரெடி ஆகாது பட்சத்துல ஒரு மாசம் கழிச்சு வாங்க மறுபடியும் வேணா அப்பறம் வேணா இந்த எக்ஸ்ரே எடுத்து பாக்லாம் என்ன எதுன்னு
சோ ஆயிலும் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க
ஆ ஆமாண்டா அது குடுத்து அப்புறம் அந்த எக்சசைஸ் பிஸியோதெரபி எக்சசைஸ் சொல்லி கொடு இருக்காங்க அது ஆ ஆமா அது காலெயிலும் சாயந்தரமும் சாங்காலமும் பண்ணணுமாமா ஒரு நாளைக்கு மூண் டைம் பண்ணணுமா மா இல்லன்னா ரெண்டு தடவ கண்டிப்பா பண்ணணும் அப்டின்னு சொல்லிருக்காங்க
சூப்பர் எங்கசார் நம்பளுக்கு எங்க எக்சைஸ் பண்றதுக்கா டைம் இருக்கு
நம்ம வீட்டு வேலய பாத்துட்டு அங்க இங்கயும் போ வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்து வீட்டு வேல துணி தொவைக்கறது சமைக்கறது பாத்திரங் கழுவுறது அதுலயே சரியா போயிருததா
வீட்டு வேலைக்கே சரியா போயிருதா அதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது
எங்க வந்தா வீ வே வீ வேலைக்கு காலையில கெளம்புறதுக்கு முன்னாடியே பையன ஸ்கூலுக்கு தாட்டி வுட்டு அவனுக்கு சாப்பாடு நமக்கு செய்றோமோ இல்லையோ அவனுக்கு தனியா டெய்லி விதவதமா செஞ்சு குடுக்க வேண்டியதா இருக்குது ஒரே சாப்பாட கொடுத்தா எனக்கு என்ன டெய்லி இதையே குடுக்குறீங்க அப்படிங்கறான்
ஆமா ஸ்கூல்ல எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வருவாங்கல்ல
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வராங்க அது அதுவும் இல்லாம வந்து எப் அப்புடின்னா ஹ ஒரு நாளக்கி பருப்பு ஒரு நாளக்கி காயி ஒரு நாளக்கி கீர அந்த மாரி கொண்டு வர சொல்றாங்க டெய்லி நம்ம அப்புடி விதவ ஆஹ் ஸ்கூல்லயே வந்து டெய்லி இதுதான் ஆ சாப்பாடா கொண்டு வரணுன்னு சொல்லி ஒரு மெ மெனுவே குடுத்துருங் த்தாங்க ஒரு நாளைக்கு வந்து கொண்ட கடல முட்ட கீர அந்த மாரி ஒரு ஒரு அட்டவணையே போட்டு ஒரு டைம் டேபிள் மாரி போட்டு நம்மள் ட்ட குடுத் நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டர்றாங்க ஆஹ் இந்த மாரி ஸ்நாக்ஸ் கொண்டு வரணு அன் ஹெல்தி ஃபுட் எல்லா கொண்டு வரக் கூடாது பிஸ்கெட் அதெல்லாம் பிஸ்கெட் எல்லாம் கூட கொண்டு வரக்கூடாதா
டெய்லி தோச எடுத்து போ போவ
ஆஹ் நம்ம படிச்ச காலம் எல்லாம் வேறடா இப்ப ப இப்ப இருக்க ஸ்கூல்லலா சிஸ்டமே மாறிடுச்சு
அப்ப அவங்ளே சமைச்சே குடுத் கொடுத்தர வேண்டியதானே அதுக்கு சேத்து நம்மளே ஃபீஸ் கட்டிட்டு போயிரலா
அப்டி கட்ற மாரி இருந்தா பரவால்லையே
ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு முடிஞ்சுரும்
நம்ம காலைல ஸ்கூலுக்கு வீட்ல ஏதோ செ செஞ்சோம்னா அத சாப்பிட்டு போனோன்னா மத்யானோ அவங்களே குடுத்துட்டாங்கன்னா பறவால் ஆனா வந்து ஒரு சில ஸ்கூல்ல என்னனான்னா இப்ப கா நம்ம மத்யானோ சாப்பாடு கொண்டு போவோ ஒரு சிலர் வந்து அந்த வேக வச்ச பருப்பு அதெல்லா கொண்டு போறாங்கள கெட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்களே குடுத்துடறாங்க அதுக்கு நம்ம தனியா ஃபீஸ் கட்டிக்கலா
ஓகே ஓகே
இப்போலா நடக்குது ஆனா இவங்க ஸ்கூல்ல அப்டி இல்ல அப்படி குடுக்குற மாரி இருந்தா பரவால்லயே அதுக்கு சேத்தி நம்ம காசு கட்டிரலாமே
ஆமா நம்மளுக்கு ஒரு வேல முடிஞ்ச்சுல்ல
நம்ம தேவையில்லாம கடையில போய் ஸா ஸ்நாக்ஸ் வாங்குற வேல மிச்சோ
ஆமா அதுவும் குடுத்துடுணும் ஸ்நாக்ஸ் குடுத்துடுணும் தண்ணி குடுத்துடுணும் வெயில் காலத்துல தண்ணியே குடிக்கவும் மாட்டாங்க
அது எப்டின்னா தண்ணி எப்டின்னா ஒரு பாட்டில தண்ணி கொண்டு வரதாமா ஒரு பாட்டில வந்து லெமன் ஜூஸ் ஆமா லெமன் ஜூஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடுத்துடுங்க காலையில அந்த இந் இன்டெர்வல் டைம்ல குடிக்கிறக்கு அப் அப்புடினு சொல்லி அது தனியா காசு பிடிக்காதது என்னன்னா இந்த லெமன் ஜூஸு அந்த மாரி ஏதாவது காலைல போன உடனே ஒரு ஒன் அவர்ல குடிக்கிற மாரி
ஆப்பிளு போமோ கிரானெட்டு சாத்துக்குடி ஆன கசக்குலக்கா ஜூஸ் ல்லோ நம்ம காலைல பேக் பண்ணி குடுத்து அவங்க ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்றம் ஒன் ஹர் கழிச்சி நா எப்படிய ஒரு டூ ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆயிரும்ல கசப்பு எடுக்காத ஜூஸ் ஹு
அததான் சொன்னா வந்து இல்லா ஏன்னா வந்து வெய காலம் வந்துருச்சு அதனால வந்து ஜூஸ் கு குடுத்துவுடுங்க அப்பதான் வந்து தண்ணி நிறைய குடிக்காத பசங்கலான் ஜூஸா இருந்ததுன்னா இன்னும் நல்லா கு தண்ணிக்கு பதில அத குடிச்சாங்கன்னா கொஞ்சம் இதா நல்லா இருக்கும்
ஆனா இது எல்லாமே கம்பல் சரியா அப்படி பண்ணனும்
கம்பல்சரிநானா இந்த ஜூஸ் ஐட்டம் வந்து ஒரே ஜூஸ் கூட குடுத்துவுட்டுக்கலாம் இந்த சாப்பாடு விஷயம்தான் வந்து ஆஹ்
எடுத்துட்டு போனுமா மாசம் மாசம் சார்யாபோணுமா கம்பல்சரியா கொண்டு வரணுமா
ம் இவன் வந்து டெய்லி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லி இவன் குடுத்து விட சொல்றான் நான் வந்து அவங்க மிஸ்கிட்ட கேட்டது உங்களால முடிஞ்சா இது பண்ணி குடுத்துவுடுங்க அப்படிங்கற மாரி சொன்னாங்க ரெடி பண்ணி குடுத்துடுங்க அப்படிங்கும்போது இவன் வந்து அம்மா ப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடிக்கிறாங்கமா எனக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கமா எனக்கும் போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது இவ மோ இவ இவ அப்படி சொல்றதே பா ஆஹ் குடிக்கிறேன்னு சொல்றதே பெருசுங்க தாண்டி அப்படியே மூஞ்சிய பாக்கணும் அப்படியே பாவமா வெச்சிக்கிட்டு அய்யோ எனக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணமே செஞ்சிதரமாட்டேங்குறாங்க மாறி ஒரு மாரி பாஸ்சையே ஒரு மாரி வே
அது எல்லாரும் குறி க்கிறார்களாக்கா எல்லோரையும் பார்க்கும்போது அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல
ஆஹ் அதனாலதான் சரி அப்படின்ட்டு வேற எந்த ஜூஸும் போட்டு குடுக்கறது கிடையாது லெமன் ஜூஸ் மட்டும் டெய்லி போட்டு அவனுக்கு மத்த ஜூஸ்லாம் கூட அந்த அளவுக்கு புடிக்காது லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா டெய்லி கொண்டு போய் ஒரு பாட் டில் ரெண்டு பாட்டில் குடுத்துட்டாலும் புல்லா குடிச்சுட்டு வந்துருவான்
ஏதோ ஒனக்கு குடிச்சா பரவாயில்லலக்கா
ஆமாண்டா குடிக்கிற வரையும் சந்தோஷம்னு நினைச்சுக்குன் நம்ம ஆனா வந்து பழம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா அவனே சாப்பிட்டுக்குவான் அவனே கேட்டு வாங்கி சாப்பிடுவான் பழம்எல்லாம்
ஓ
அதனால பிரச்சனை இல்ல
சரி தா சரி சரி சரித்தா நான் உங்களுக்கு அப்புறம் நாளைக்கு கூப்புறன் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு இன்னிக்கி நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க ரெஸ்ட் எடுங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்திருக்கீங்க இல்ல போய் ரெஸ்ட் எடுங்க
ஆஹ் செரி டா செரி ஆஹ் ஹ பாய்டா
உம்